வணக்கம் தோழி சொல்லுங்க
ஆ நல்லா இருக்கீங்களாங்க
நல்லாருக்கே தோழி
சாப்ட்டாச்சா என்ன பண்றீங்க
லீவுங்காட்டி இன்னைக்கு அசைவோ சமச்சோ
அசைவத்துல என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு
இன்னைக்கு ஒன்னு இல்லைங் தோழி போன வாரம் வந்து ம வார வாரம் மட்டனே எடுத்து போர் அடிக்குதுமா அப்படின்னு பைய ரொம்ப சங்கட்டமா ஃபீல் பண்ணா அதனால இன்னைக்கு நாட்டுக்கோழி சரிய வந்துச்சி சிக்கன் சிக்கன்னு கேட்டுட்ருக்கான்ட்டு இன்னைக்கு நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்தோமுங்க வாங்கிட்டு வந்துட்டு நாட்டுக்கோழி கொழம்பு வச் ச்சுட்டு வறுத்து கொடுத்த பசங்க எல்லா விரும்பி சாப்ட்டாங்க கூட எப்பயுமே வழக்கம நம்ம வீட்ல பசங்களுக்கு டெய்லி நா முட்ட வேக வச்சு கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேங்க ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தே
ஆமாங் தோழி
முட்டையு வேக வச்சட்டு ரசம் வச்சுட்டுங்க நாட்டுக்கோழி கொழம்பு வச்சு வறுவல் பண்ணி எல்லா கொடுத்தாச்சுங்க எல்லா பசங்கல்லா சாப்பிட்டு எல்லா கொஞ்ச நேரம் இன்னைக்கு டி வி பாக்கறணுமா இன்னைக்கு லீவு தானன்ட்டு பசங்களுக்கு காலையிலேயே இன்னைக்கு எல்லா நல்லெண்ண வச்சு ஞாயித்துக்கிழமை அதுவுமா எல்லா நெக வெட்டுறது இந்த முடி வெட்டுற வேலையெல்லா எல்லா முடிச்சு வுட்டுங்க
ஓ சூப்பர்ங்க தோழி நல்லா தலைக்கெல்லா குளிக் பட்டி நாட்டு கொழம்பு வச்சு எல்லாரு சாப்டிட்
ஆமா எல்லா சாப்பிட்டு எல்லா டி வி பாத்துட்டு ஃப்ரீயா அவங்க நேரத்த போக்கிட் டு உக்காந்திருக்காங்க சரி சும்மா ரெண் நேத்து ஃபுல்லா படிச்சாங்க எழுதுறது படிக்கிற வேலையெல்லாம் முடிச்சாங்க அப்பறோ சும்மா இன்னைக்கு படி படினா அவங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லா ரெஸ்ட்டா இருக்கட்டுமேன்ட்டு நா வந் கு ஞாயித்துக்கெழம அவங்கள எந்த தொல்லையு பண்றது இல்லைங்க
ஓ சரிங்க தோழி இது மாதிரி கெடைக்கிற நைட் நேரத்த அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ட்டு இருக்கட்டும்
அதிகமா இருக்குது அதனால வந்து நம்ம ஸ்கூலுக்கு போறனால நம்ம காலையில தலைக்கு எண்ணெ வச்சு அனுப்புனோம்னா அது ஒரு மாரி அந்த டே ஃபுல்லா அவங்களுக்கு வந்துன்னு இருக்கு எண்ணெ ஒரு பக்கம் வேர்த்து வேர்க்கறதுல எண்ணெயு சேந்து ஒழுகிட்டு பசங்களுக்கு ஒரு எரிச்சலா இருக்கு அதனால வந்து நம்ம வந்து அதனால நம்ம எப்பயுமே காலல ஸ்கூலுக்கு போறப்ப தலை குளிக்கவச்சு அனுப்பி விட்டுறதோட சரி எண்ண வைக்கிற பழக்க கெடையாது திங்க கிழமை இருந்து வெள்ளிழமை வரை பசங்களுக்கு கால நேரத்தில் எண்ண வைக்கிறது அதுக்கு பதில என்ன பண்ண காலில குளிக் குக்கிறதுதுக்கு முன்னாடியே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே எண்ணெய வச்சு அப்படி குளிச்சு அனுப்பி விட்டுருவே ஆனா இருந்தாலு நம்ம தலைக்கு எண்ணெய வச்சு கொஞ்ச நேர அந்த நம்ம தையில ஊறும்போது நம்ம கண்ணு எல்லாமே குளிர்ச்சி ஆகு அதனால நம்ம வந்து சனி கிழ ஞாயித்துக்கெழமை என்ன பண்றதுன்ன ஒரு நா நல்லெண்ண நெறைய வச்சுட்டுருவே ஒரு நாள் வந்து வெளக்கண்ண வச்சுட்டுருவே வெயல் நாள் அதாவது குளிர்நாள வெளக்கெண்ண வச்சோம்னா சளிபுடிக்கும்ன்னு சொல்லுவாங்க
ஆமா
அதனால நா சனிக்கிழம வெளக்கண்ண கொஞ்ச நல்லா வச்சு ஒரு ரெண்டு மூண் மண்நேர தலையில ஊற விட்டுட்டு அதுக்கப்புற கொஞ்சு வெது வெதுப்பான தண்ணீர்ல ரொம்ப வெ சூட இருக்கு தேவ இல்ல ஒரு வெது வெதுன்ற தண்ணில குளிசுவிடொம்ன அவங்களுக்கு நல்லா ஹிட்டா கொப்பளம் வரா இருக்கு பசங்கக்கும் நல்லா இருக்கு வயிறு எந்த பிரச்ச இருக்காது கிட்டதட்ட கண்ணு எந்த பிரச்னையு இருக்காது ஒரு நாள் வெளக்கென்னயு ஒரு நாள் நல்லண்ணச்சுலா வச்சுவுற்றளா நம்மளுமே அப்டி வச்சு குளிச்சோம்னா ஒடம்பு இந்த வெயிலுக்குறதுக்கு நம த தண்ணி எவ்வளவு குடிக்கிறோ அதுக்கு தகுந்தளவுக்கு நம்ம எண்ணெய்யு வைக்கணு
ஆமாங்க தோழி கண்டிப்பா இந்த அஞ்சு நாள் பல் புள்ளைங்களை ஸ்கூல் அனுப்பிட்டு இந்த ஆறாவது நாள் இந்த லீவு்ல இருக்கிறப்ப தலைக்கு குளிப்பாட்டி விட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அசைவ சாப்பாடு சாப்ட்டுட்டு மதியான நேரத்துல தூங்குறதே ஒரு தனி சுகமா இருக்
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க என்ன சமைச்சீங்க
இங்க வந்துட்டு பா பா்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில அஹ் இட்லி ஊத்திட்டு காலையிலயே இன்னைக்கு செஞ்சாச்சு தோழி ஆஹ் சிக்கன் ஆஹ் ஆமாங் தோழி சிக்கன் கொழம்பு வச்சு டு இட்லிய ஊத்தி அப்டியே முடிச்சாச்சு ம தாரம் பாத்தீங்கன்னா சாதம் மட்டு வடிச்சுக்கிட்டு அந்த சிக்கன் கொழம்பு வச்சுட்டு சிக்ஸ்டி ஃபைவ் வறுத்து அப்டி இப்பதா தோழி எல்லாருமே சாப்ட்டு முடிச்சசோ சரி கொஞ்ச நேர ஓய்வெடுக்கலாமே அப்டின்ட்டுதா போன் எடுத்துட்டு சரி உங்க பேசுவோமன்ட்டு பேசுனே
சரி சரி சரிங்க தோழி ஒண்ணு பிரச்சனை இல்ல
சரிங்க தோழி நைட் நீங்க என்ன சாப்பாடு செய்யப் புரிங்க இல்ல இதே வச்சு நீங்களு என்ன மாதிரியே மதியான
இல்லைங் தோழி நான் வந்து என்ன பண்ணேனா கொழம்பு இருக்கு நா வந்து இந்த பசங்களுக்கு வந்து மரவள்ளி கெழங்கு வாங்கி வச்சிருந்தே நா முன்கூட்டியே உங்ககிட்ட சொன்னன்லா அந்த மாரி ஆஹ் மரவள்ளி கெழங்கு தோசை எல்லா சாப்ட்டா நல்லதுன்னு சொல்லியிருந்தேன்ல அது வெறுவாயில நம்ம சொல்றது முக்கியம் இல்ல வெறுவாயில சொல்ற மொதல அத செய்யணு அதனால வந்து இன்னைக்கு மரவள்ளிக்கிழங்கு காயில சிக்கன் வாங்கும் போதே கூட மரவள்ளிக்கிழங்கு சேத்துதா வாங்கிட்டு வந்திருந்தாங்க நாட்டுக்கோழி வாங்கும்போதே அதனால வந்து அதை வந்து தோல்லா சீவிட்டு அதை பொடி அ பொடியாக ச பீட்ரூட் சீவிறோம்ல அந்த மாரி அதில வச்சு இந்த மரவள்ளி கெழங்கியு நல்லா சீவி அதுக்கு நெறைய வேலை இருக்குது அந்த உகிட்ட பேசி முடிச்சுட்டு அந்த வேலையெல்லா தோசை ஊத்துறக்கான வேலைகளை ரெடி பண்ணி வச்சு
அது எப்டிங்க தோழி செய்யணு சீவி வச்சுட்டு அரிசி நம்ம சாதானமா உளுந்துக்கு தோசை அது என்னா வெந்தயம் அரிசி உளுந்து அது மாரி போட்டுட்டு இந்த கெழங்கயு சேத்து அரைச்சி
அப்படியு செய்யலா நீங்க சொல்ற மாரியே அது மாரியு செய்யலா இதுக்கு தனியா நம்ம மெனக்கெட்டு செஞ் செய்யனுன் பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சோ அஹ் அந்தந் அந்த அம் ஆ மரவள்ளிக்கெழங்க வந்து தோல மேல் மேல அந்த கருப்பா இருக்கிறத தோலை நீக்கிட்டு நம்ம சின்ன சின்ன சின்னதா துருவலா சீவி வச்சிறணு சீவி வச்சிட் டு மிக்சில போ மிக்சில போடக்குள்ள வந்து என்ன பண்ணுன்னா வார காஞ்ச மிளகா இருக்கும்ல அந்த நீங்க கார அதிக சாப்பிடுவீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மிளகா போட்டுங்க இல்ல நா கம்மியா தா சாப்புடுவோன்னா ஒரு ஒரு மிளகா அந்த மாரி உங்களுக் காரத்துக்கு தகுந்த மாரி அதுல மிளகா சேர்த்துக்குங்க
சரிங்க தோளி
சீரகம் போட்டுகுங்க அந்த மரவள்ளிக்கிழங்கு துருவலையு போட்டுகுங்க ஆம் அதுக்கப்புற வேற வந்து நீங்க என்ன போட்ணுன் அ இத மூணையு போட்டு நல்லா மைய அரைச்சிருங்க அரைச்சிட்டு நீங்க வந்து தோசமா உங்களுக்கு இதுக்
நம்ம இந்த தோசமாவ கலந்து வச்சிருக்கோமே அதுல வந்துட்டு இப்ப இந்த மூணுத்தையு அரைச்
அ அதுலேயே சேர்த்துக்கங்க இல்ல நா அதுல சேக்கல எங்க வீட்டுல மாவு இல்ல அப்படின் நீங்க ஆன நெனக்கு இது சாப்பிடலா போல இருக்குன் நெனச்சீங்கன்னா இப்ப நா சொன்ன அந்த மூணு பொருளையு அரைச்சிட்டு வீட்ல அரிசி மாவு எப்பயுமே கிட்டதட்ட நம்ம வெச்சிருப்போ
ஆமாங் தோளி
மாவ வந் து நீங்கில்ல அதுல கொஞ்சமா போட்டு கலக்கீட்டு உப்பு போட்டுட்டு வெங்காய கருவேப்பில கொத்தமல்லி இதெல்லா பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே போட்டு கலந்து வச்சுருங்க கொஞ்சு நேர கலந்து வச்சிடீங்னாலே அது அப்டி கொஞ்சோ அ நல்ல பத அந்த ஊரி புளிச்சு நல் நல்லா வந்துரு ஒர் ரொம்ப நேர கூட இருக்க தேவையில்ல ஒரு ஒரு ஒரு மண் நேரோ அரச் சு ஒரு மணிநேர இருந்தா கூட போது
அப்ப இது ஒரு தனி சுவையா இருக்குனு நெனக் கிற நம்ம இட்லி மாவுல கலந்து திங் சாப்ட்றது வந்துட்டு எப்போது சாப்பட்ற டேஸ்ட் இருக்கு நீங்க சொல்றது ஒரு புது ஐடியாவே இருக்
ஆமா அத செஞ்சு பாருங்க இன்னைக்கு அதனால நைட்டுக்கு நா கண்டிப்பா இன்னைக்கு அததா செய்யலான்ட்
சூப்பர் தோழி இது மாரி கொழந்தைகளுக்கு நல்ல ஆரோக் கியமான உணவே குடுங்க அப்பதா நல்ல ஒரு
நா முட்டையுமே வந்து முட்டையுமே வந்து நம்ம பிராய்லர் முட்டை நா கொழந்தைகளுக்கு இதுவரைக்கு குடுத்ததே இல்ல
ஓ அருமையான விஷயம்
நாட்டுக்கோளி நம்ம ஊருக்கு போறப்ப வந்து வந்து அம்மாவுங்க வீட்டில் வந்து நாட்டுக்கோளி இருக்கு அதில வெக்கிற முட்டைய தா அம்மா பசங்களுக்காக எடுத்து சேத்து வச்சருப்பாங்க
உம்
அவ ஊர்ல இருந்து வரும்போது ஒரு ஐம்பது முட்டை இருபது முட்டை நம்ம ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி போறம்னா ஒரு ஐம்பது முட்டை எடுத்துட்டு வந்துருவேன் எடுத்துட்டுவந்து ஃப்ரிஜில வச்சுருவே வெச்சுட்டு நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோ நேரத்துக்கு முன்னாடி இப்ப காலைல வேகவைக்கிறனா அந்த நைட்டே எடுத்து கூட வெளில வெச்சுடுவேன் ஏன்னா அந்த வெயிலுக்கு அதுக்கு வெளில வெச் ச்சோம்னா முட்ட ரொம்ப தாங்காது
ஆமாங்க தோழி கண்டிப்பா
வ எடுத்து நம்ம காலையிலயோ நைட்டை வெளியேவச்சுட்ணோம்னாஓரு ரெண்டுமண்நேரம் கழிச்சிட்டு அதுக்கப்புறோ அந்த கூலி்ங் போனதுக்கப்புற பசங்குளுக்கு கம்பல்சரி ந நாட்டுக்கோழி முட்டதா வேகவெச்ச குடுத்துட்டுருக்கே
அது எப்படி தோழி டெய்லியுமே வேக வெச்சு பள்ளிக்கு அந்த அ டப்பாலைய வெச்சு குடுத்துருவீங்களா
கண்டிப்பா கண்டிப்பா வீட்ல இருக்கிறப்ப வேக வெச்சுட்டு சாப்பாடு கூட ஊட்டாம அது ஒரு ஸ்நாக்ஸ் மாரி அப்டி வெளையாண்டுக்கிட்டே ரெண்டு பசங்க இருக்குறதுனால நா என்ன பண்ணுவேனா பெ பெரியவன வ வ நீ வாங்கு அப்டின்னு சொன்னோத சின்னவ போட்டிபோட்டுட்டுஅம்மா எனக்கு குடுங்க எனக்கு குடுங்கனு அவ கேப்பா அதனால வந்து இது நா வந்து என்ன பண்ணுவனா இப்ப சிக்கன் கொழம்பே வெக்கும் போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா சிக்கன மட்டு போட்டு ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே நாட்டு கோழி கொழம்பு வெச்சாச்சு அப்போ அந்த கோழி நாட்டுக்கோழி மட்டு வருவல போட்டு பன்னெண்டு மணிக்கு வெளையாண்டுக்கிட்டே அப்டியே ரெண்டு பேரத்துக்கு ஊட்டி விட்டுவிட்டே சாப்பாடு போடாம வெறும் கொ கோழி மட்டும் ஊட்டி வுட்டாச்சுங்க அதுக்கப்புறோ மறுபடியு ஒரு ஒரு மணி நேரோ ஒன்றரைமண்ணேரோ நல்ல ஓடிஓடி வெளையாண்டாங்க வெளையாண்டதுக்கப்பறோ அந்த வேக வெச்ச முட்டைய மட்டு சாப்டாங்க அது அதே மாரி வெளையாண்டுகிட்டே ஊட்டி விட்டா சாப்ட்டாங்க அதுக்கப்புறோ நம்ம நம்ம நானும் எங்க வீட்டுக்காரும் சாப்ப போடும் போது மணி இன்னிக் ரெண்டாகி போச்சுங்ககொஞ்சோ லேட் ஆகி போச்சு பசங்களோட வெளையாண்டுகிட்டு
ம்
நம்ம சாப்பிடும்போது மறுபடியும் பசங்க என்னசெய்ங்க அம்மா எனக்கு ஒருவ அப்ப எனக்கு ஒருவ நம்ம கூட சேந்த கொஞ்சோ சாப் புடுங்க அப்போ அதுக்கு தேவையான வயித்துக்கு அதாவது ஒரே முட்டா நம்ம துணிச்சோம்னா வயிறுவந்து நாலு வாய் வாங்கிட்டு எனக்கு வேண்டா போதும்னு எந்த்ரிச்
ஆமாங்க தோழி அது மாரி நம்ம தனியா குடுக்குறப்பையும் பசங்க சாப்பிட மாட்டாங்க இது மாரி நீங்க ஹ் இப்புடி குடுக்கறது ஒரு நல்லா இதா இருக்கு பசங்களோ ஆர்வமா சாப்
சாப் அதாவது நான் என்ன சொல்ல வறேன்னா ஃப்ர்ஸ்ட் ஃப்ரஸ்ட் நம்ம கொஞ்சோ கொஞ்சோ அவுங்களோட வெளையாண்டுகிட்டே அவுங்க வயத்துக்கு தேவயானளவு நம்ம வெச் சிக்கனையும் முட்டையும் ஊட்டி விட்டுட்டோம்னா அவுங்க வயத்துக்கு அதுவே போதுமானது அதுக்கப்புறோ நம்ம சொ சாப்பிடும்போது அவுங்க சாப்பிட்டாலும் பரவாயில்ல சாப்லைனாலும் பரவாயில்ல வெறும் அரிசியில வந்து வெறு சாதத்துல எந்த சத்தூம் கிடையாது நம்மளுக்கு வந்து இப்ப நாட்டு கோழியில அவ்வளவு சத்து துஇருக்கு அதனால நம்ம சாப்பிடும்போது எக்ஸ்ட்ரா அவுங்க சாப் விட்டுட்டாலும் நல்லதுதா கொழந்தைங்க ஓடி ஆடி வெளையாடுற கொழந்தைங்க எவ்ளோ சாப்டாலோ எந்த பிரச்சனையோ கெடையாது சின்ன வயசுல மறுபடியு நம்ம சாப்பிடும்போது ரெண்டு வா ரசத் தோட ஒரு ரெண்டு வா தயிரோடு சாப்பிட்டாங்க வேல முடிஞ்சது பசங்களுக்கு வயிறு
ஏன் தோழி நீங்க நாட்டுக்கோழி எல்லாம் சாப்பிடலையா உங்களுக்கு ரச சொன்ன னா
இல்ல நாங்க கொழம்போட கொஞ்சோ சாப்புட்டு அடுத்து நம்ம கண்டிப்பா நம்ம பெரியவங்க இருக்குறதுநாள அவசியமா நான் ரசோ கண்டிப்பா ரசோ ஊத்திதா சாப்பிடுவோ ரசோ ஊத்தி சாப்டோதா நம்மளுக்கு அந்த சேரிமான பிரச்சன எந்த பிரச்சன பிரச்சனை வராது இல்லைன்னா வயிறு எல்லாம் ஒரு மாதிரி மத மதன்னு இருக்கு நம்மளுக்கு
ஆமாங்க தோழி கண்டிப்பா
பசங்க ஓடியாடி விளயாட் ரங்கா எரி குதிக்கிறாங்க அங்கிட்டு இங்கிட்டு விளையாற றாங்க பிரச்சனையி ல்ல நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம வேலை செய்ய மாட்டோம் இப்ப துணி துவைக்கிறதுக்கு மொத கொண்டு இயந்திர வந்துருச்சு நம்ம பெருசு குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யற அளவுக்கு எந்த வேலையும் கிடையாது வீடு பெறுக்கிறதுமே தொடப்பம் வந்து ஆள் வளத் திக் இருக்குது நமக்கு குமியவே தேவையில்ல அப்படியே நின்னுகிட்டே தான் பெருக்குரோ
ஆமாங் தோழி நீங்க சொல்றது உண்ம தான் எல்லாமே இயந்திரமா வந்ததுனால நம்மளோட வேலை கொரஞ்சி போயிறுச்சி பசங்கன்னா ரெண்டு வாய் வாங்கிட்டு ஓடி ஓடி விளாடுறதுலயே அவங்களுக்கு செரிச் ச்சிரும் நம்ம இது மாதிரி ரசத்துல உள்ள மிளகு ஜீரகம் அந்த மாதிரி செரிமானத்துக்கு உள்ள அந்த இதெல்லாம் சாப்பிடறப்ப அது நமளுக்கு சாப்பிட்டதும் ஒரு திருப்தி இருக்கு அதுக்கப்புறம் அந்த ஒரு மாதிரி ஏப்பம் வரதோ அந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம இந்த ரசம் அப்ப வந்து நம்மளுக்கு கரெக்டா இருக்
கரெக்டா இருக்கு செரிமான பிரச்சனை இல்லாம இருக்கு அதுக்கு மேலயும் நம்மளுக்கு ஒரு வேளை ஒரு சி இப்ப நாட்டுக்கோழி மட்டன் எல்லாம் சாப்பிடுறோம்னா கொஞ்சம் வயிறுஹ உபசமா ஒண்ணுமே செரிக்காத மாதிரி இருக்குன்னா நான் என்ன பண்ணுவோம்னா அந்த சுக்கு பொடின்னு நானே அரைச்சு வச்சிருக்கிறேன் சுக்கு மிளகு திப்பளி அந்த பொருள் நேத் முன்னாடியே எல்லா பொருளும் போட்டு நான் அரைச்சு வச்சிருக்கேன் அதை போட்டு ஒரு சுக்கு காப்பி போட்டு நாலு மணிக்கு ஒரு சுக்காப்பி குடுச்சனா வயிறு பிரமாதமா எந்த பிரச்சனை இல்லாம சரியா போயிருங்க அந்த சுக்குப்பொடிய அறக்கிறது வேணா எப்படின்னு சொல் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்களா நீங்களு
சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன்
ஒரு நூறு கிராம் சுக்கு எடுத்துக்குங்க அதே போல ஒரு நூறு கிராம் மல்லி போட்டுக்குங்க
உம்
சீரகம்லும் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் நீங்க உங்க காரத்துக்கு அளவா ஒரு கொ கொஞ்சம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் அந்த மாதிரி போட்டிங்கன்னா கூட போதுமானது
ஓகேங்க தோழி நான் இத கண்டிப்பா அரைச்சிட்டு உங்களுக்கு சொல்றேன் எனக்கு அந்த ஜீரக ஜீரண பிரச்சனை எல்லாம் எப்படி சரியாச்சுங்கிறதையும் பகிர்ந்துக்கறேன் நான் மறுபடியும் ஃபிரியா இருக்கறப்போ உங்களுக்கு கால் பண்றேன் ஓகேங்க தோழி வச்சறே